ஆ
வணக்கம் நண்பா எப்டிறிக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லா இருக்கே காய்கறி பத்தி பேசலான் நெனக்குறே
ஓகே பேசுங்க ஒங்களுக்கு தெரிஞ்ச காய்கறிகள பத்தி சொல்லுங்க அதுக்கடுத்து நா
ப்போ காய்கறி வந்து உணவுக்கு ஒரு நிறம் மட்டும் இல்ல அது வந்து நம்ம உடலுக்கு இருக்கு ஒரு உயிர்தர இயற்கையோட பரிசா தா இருக்கு காய்கறி மண்ணோட மனதுல வளர்ந்து அப்டியே காய்கறிகள் வந்து மனித வாழ்வுல ஒரு ஆரோக்கிய முக்கியமான காவலர்கலா தா இருக்காங்க பசுமையா இருக்குற ஒவ்வொரு காய்கறியு இயற்கையோட அன்பு மறஞ்சிருக்கு நெறயாவே பாத்திருப்போ தக்காளி எல்லா நம்ம பாத்தோனா சிவப்பு வண்ணத்துல அழகா வட்டமா இருக்கு அதெல்லா இயற்கையிலயே கெடைக்குறது இயற்கை மருந்தா தா இருக்கு முருங்கக்காவோட நலோ கேரட்டோட இனிப்பு வெண்டக்காயோட சத்து இது எல்லாமே சேந்து நம்ம உடலுக்கு ஒரு மருந்து போலாதா இருக்கு அதே மாரி மருந்து தேடுற வாழ்க்கைய விட காய்கறி நெறஞ்ச உணவ நம்ம எடுத்துகிட்டோம்னா நம்ம வாழ்க்க பிரகாசமா கூட இருக்கு பழய காலத்துல வீட்டு தோட்டத்துல பாத்தோம்னா அந்த வளர்ந்த காய்கள்லா உ உணவு சுவையு நெறயாவே ஆரோக்கியத்த த தரு அது வந்து இயற்கை வளர்ந்த காய்கறி சாப்பாடுக்கு மனிதனுக்கு நல்லாவே இருந்ச்சு நோய விட அந்த காய்கறி வந்து ரொம்பவே ஆரோக்கியமானது நம்ம அருகில எப்பயுமே இருக்கு அப்பல்லா பழங்காலத்துல பாத்தோம்னா நம்ம தோட்டத்து பக்கம் போனாலே அப்பல்லா நம்ம ரசாயனம் எதுமே கலந்து இதெல்லா வெச்சிருக்கவே மாட்டோ அதுவு நம்ம பாட்டீங்கல்லா இந்த நறுக்கி போட்ட காய்கறில இருந்து அதுவா தன்னால மொளச்சு வந்திருக்கு அது எந்த ஒரு ரசாயன பொருளு தேவையே இல்ல அந்த மாரிதா நம்ம பழங்காலத்து காய்கறிலா இருந்துச்சு இப்படி காய்கறின்னு சொல்றப்போ நிறையாவே நம்மளுக்கு முக்கியத்துவத்த தா சொல்லுது அதே மாரி கேரட்லா பாத்தோம்னா அந்த சிவப்பு வண்ணத்துல இனிப்பு அதெல்லா குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு குழந்தைகள சின்ன பிள்ளல்லா நம்ம சாப்ட்டுருக்க கூட மாட்டோ அதெல்லா அந்த கேரட் வந்து சாதாரண காய்கறில்லா இல்ல கண்ணுக்கு ஒளிய அதே மாரி உடலுக்கும் பலம் தர ஒரு இயற்கை மருந்துதா அந்த கேரட்ட சொல்றாங்க இணைப்பு சுக அப்டியே ம மறைஞ்சிருந்தா கூட அந்த ஆரோக்கியந்தா நம்மளுக்கு கேரட் தருது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கு எல்லாருக்குமே பிடிச்ச சத்தான உணவுனா இந்த க கேரட்ட சொல்லா கேரட்டு அதே மாரி இந்த பீட்ரூட்லலா ரத்தமா ரத்த சாப்பாடு ரத்தம் சத்தா இருக்கும் இன் நம்ம முன் முன்னாடிலா சொல்லுவாங்க நம்ம அம்மாலா சாப்பிடுவாங்க வெண்டக்காலா சாப்பிடு அறிவு வளரும் அப்பதா நீ கணக்கு நல்லா போடுவ அப்படின்னு வெண்டக்காலா வெச்சு தருவாங்க அப்பெல்லா நம்ம சின்ன பிள்ளைல காய்கறி சப்பறதுக்கே அடம்பிடுச்சிருப்போ அந்த மாரி காய்கறியோட முக்கியத்துவம்னா நம்மளுக்கு நறைய இப்பதா புரியுது தெரியவு செய்யுது இப்ப உள்ள குழந்தைகளு பாருங்க காய்கறி எல்லா நம்ம பச்சையா குடுத்தா யாருமே சாப்பிட மாட்டாங்க அதே நம் ம ஒரு மசால் பொடி ஒரு எண்ணெயில போட்டு பொரிச்சது அந்த மாரி காய்கறிகள் எல்லா குடுத்தோம்னா குழந்தைங்க எல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாரி இந்த உருளகழங்க சொல்னு உருளக்கிழங்கல்லா சின்னதா நறுக்கி அத எண்ணெயில போட்டு வறுத்தெடுத்து அதுல கொஞ்ச மசா மசாலா தூவி சிப்ஸ் மாரி குடுத்தாதா இப்பெல்லா குழந்தைங்க எல்லா காரசாரமா இருந்தாதா விரும்புறாங்க நம்ம முன்னோர்கள்லா அப்ப அந்த கேரட்டு அதே மாரி தோட்டத்துல இருந்து இயற்கை முறையில எடுத்து அத அறவேக்காடு மாரி வெச்சு சாப்ட்டு அதுல உடல் ஆரோக்கியமா இருந்தாங்க காய்கறி கூட நம்மளுக்கு உடல் வந்து ஆரோக்கியம் மருந்தாதா இருக்கு நீங்க மேலும் இந்த காய்கறி பத்தி வேற என்ன நினைக்கிறீங்க
நீ சொன்ன மாரி வந்து கேரட் வந்து நம்ம பச்சையாவு சாப்பிடலா அதேமா ரி அத அ நம்ம ஒரு சைடிஷாவு எடுத்து சாப்பிடலா சாப்பாடு ம் அ கேரட்டு பீட்ரூட்டு வெண்டைக்கா அதுக்கடுத்து இதெல்லா வந்து நம்ம ப ச்சயா சாப்பிடக்கூடியது சோ கேரட்ல அப்டின்னு சொன்னோனா அது வந்து நீ சொன்ன மாரி நமக்கு கண்ணுக்கு நல்லது அதுல வந்து விட்டமின் ஏ வந்து அதிக இருக்குது அதுல வந்து இன்னொரு சத்து என்ன இருக்குதுன்னா பீட்டா கரோட்டின் வந்து அதிகமா இருக்கு நம்ம கேரட் சாப்பிட்டோனா நம்மட்ட இருந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கு எதுக்குன்னா நம்ம கேரட் டெய்லி சாப்பிடும்போது இப்ப உள்ள தலைமுறைகள்லா நறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அ கண்ணாடி அணியிறாங்க கண்ணாடி போடுறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இப்ப உள்ள குழந்தைகளா இருக்கட்டு பெரியவங்களா இருக்கட்டு எல்லாரு ஆ தொலைபேசி வந்து அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க சோ அவுங்க அதிகமா இத பயன்படுத்த பயன்படுத்த அவுங்களோட கண்ணோட பவர் வந்து அவங்களோடைய இது வந்து குறையுது அது குறையதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப நீங்க கேரட்டு வ டெய்லி சாப்பிட்டீங்க தினமும் நம்ம உணவுல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பாதிப்பு வந்து வராது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்ப உள்ள குழந்தைகள் அந்த காலத்துல அப்படின்னா கேரட் எல்லாம் சாப்பிடுறதுக்கு ரொம்ப அஹ் லேசியா இருக்கிறாங்க சோம்பேறியா இருக்கிறாங்க அத சாப்பிடணும் ஐய்யயோ அதை எடுத்து சாப்பிடணுமேன்றது இருக்காங்க அதனால என்ன பண்ணிடுறாங்க அப்படினா பெற்றோர்கள் வந்து இப்ப பிள்ளைங்க வந்து பள்ளிக்கூடம் போகும்போது வந்து ஒருவேளை திண்பண்டமா கொடுக்குறாங்க கேரட்டை சின்ன சின்னதா கட் பண்ணி அதுல கொஞ்சம் எலுமிச்ச பழமும் சால்ட்டும் போட்டு அதை கொஞ்சம் ஆஹ் ஃப்ரை பண்ணி லைட்டா அத கொடுத்தாங்க அப்படின்னா பிள்ளைங்க சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சம் துவ இருக்குதுனால அ பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால கேரட்டே இப்ப ஒரு் திண்பண்டமா என்ன பண்றாங்க அப்படின்னா பெச்சர்கள் வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது கொடுத்து விடுறாங்க ஸோ நம்ம கேரட்டை சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நம்மளுடைய சர்மம் வந்து பளபளப்பா இருக்கும் பரிமாமானம் வந்து ஆரோக்கியமா இருக்கும் நம்ம உடல் எடையை வந்து கரெக்டா வச்சிருக்கலாம் சோ கேரட்ட சாப்படுறதுனால நமக்கு நறைய நன்மை இருக்கு கேரட் மட்டும் இல்ல நீ சொன்ன மாதிரி பீட்ரூட் அதுவும் பாக்குறதுக்கு சிக சிகப்பு கலரா இருக்கும் அது என்ன பண்ணலாம் இப்போ வந்து நம்ம அஹ் வந்து இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க முருங்கைக் கீரை அஹ் ஜூஸ் குடிங்க அப்படி இல்லைனா கே பீட்ரூட் ஜூஸ் குடிங்க அதை குடிச்சிங்க அப்படினா உங்களுக்கு வந்து ரத்த அளவு அதிகரிக்கும் ஹீமோகுளோபின் லெவல் வந்து அதிகரிக்கும் சொல்லுவாங்க அதுக்கு என்ன பண்ணும்னா பீட்ரூட்ட நல்லா சீவி அதை நல்லா கிரைண் பண்ணி அதுக்கடுத்து அதோட கொஞ்சம் கருப்பட்டி அப்படி இல்லைனா சக்கரை பாகு அந்த மாதிரி ஏதாச்சும் காய்சு வச்சு இதுல இறுத்து ஊத்தி குடிச்சோம் அப்படின்னா அத நம்ம ஒரு டெய்லி ஒரு ஒன் வீக் கிட்ட ஒரு வாரம் கிட்ட அந்த ஜூஸை குடிச்சோம் அப்படினா நம்ம வந்து இம்யூனிட்டி பவர் வந்து அதிகரிக்கும் அதே சமயம் நமக்கு ரத்த அளவும் அதிகரிக்கும் அதே மாதிரிதான் நம்மளுக்கு இரு இரும்பு சத்து தரக்கூடிய அந்த முருங்கைக்கீரை முருங்கைக் கீரையும் நம்மளுடைய உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது முருங்கைக் கீரையும் நம்ம உட நம்ம வந்து ஒரு டெய்லி எடுக்க முடியாது தினமும் எடுக்க முடியாது ஒரு வீக்லி ஒரு த்ரீ டேஸ் வாரத்துக்கு மூணு நாள் நம்ம வந்து முருங்கக்கீரை சூப்பு குடிச்சோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லது முருங்கக்கீரை சூப் எப்படி போடணும் அப்படனா அந்த முருங்கை கீரை அந்த காம்ப மட்டும் லைட் லைட்டா கட் பண்ணிட்டு இந்த ஒரு ஒரு இதா எடுத்து மொத்தமா உள்ள வச்சு எவ்வளவு அளவு நம்ம கீரை வைக்கிறமோ அந்த அளவுக்கு தண்ணிய ஊத்தி அதுல என்ன பண்ணனும்னா ஜீரகம் வெள்ளை பூண்டு பிளஸ் ஈரான் மீதை நச்சு போட்டு அது கொஞ்ச நல்லா வேக வெச்சு இருத்து புடிச்சோ அப்டின்னா தொடர்ந்து அதாவது ஒரு வாரத்துக்கு மூணு டைம் குடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய ரத்ததோட அளவு வந்து கண்டிப்பா அதிகரிச்சிருக்கும் அதனால இந்த மாதிரி நம்ம காய்கறிகள பத்தி நம்ம ஒரு ஒருவரோட காய்கரிகளோட நன்மைகள தெரிஞ்சு அத பத்தி நம்ம வந்து டெ தினமும் நம்ளோடைய உணவுல ஏதாச்சும் ஒரு காய்கள எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கலாம் நீங்க வேற எதாச்சு காய்கறிகல பத்தி எது தெரியுமா ஒங்களுக்கு நீங்க அத எதாவ்து சொல்ன் நெனைக்கிறீங்ளா
கண்டிப்பா காய்கறின் சொல்றப்ப நெறயாவே சொல்லியிருந்திங்க அதே மாரி இந்த முருங்கக்கீரல்லா இப்போ நெறயா மக்கள்லா இப்ப கிராமங்கள்ல எல்லா எடத்துலயு முருங்ககீர ஆர்வமா வாங்க ஆரம்பிச்ட்டாங்க ஏனா அதுல நெறயா சத்துக்கள்ட்ருக்குன்னே இப்பதா எல்லா மக்களுக்குமே தெரியிது அதே மாரி பீட்ரூட்ன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச காய்கறிய பத்தி நா சொல்றே சிவப்பு நிறத்துல மலர்ந்த ஒரு ஆரோக்கியமான பொக்கிசம் தா பீட்ரூட்ன்னுங் கூட சொல்லா பீட்ரூட் வந்து ஒரு காய்கறி மட்டு இல்ல அது வந்து உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி தர்ற ஒரு இயற்கையோட வரமாதா பாக்கறாங்க எல்லாருமே ஏனா ரத்தத்தோட பலோ தரு சிவப்பு நண்பன்னா அதுதா பீட்ரூட்டு அதோட இனிப்பு சுவையிலு அழகான நெறத்துலு ஆரோக்கியமான மறஞ்சிருக்கு நெறயாவே பழய காலத்துல வீட்டு சமையல்ல கூட பீட்ரூட் சேத்தாலே உணவுக்கு நெறமு உடலுக்கு சத்து சேருன் சொல்லுவாங்க உடல உற்சாகமா வெச்சிருக்கு இயற்கை குடுத்த சிவப்பு மருந்துனா பீட்ரூட்டுதா ஏனா சின்ன சின்ன காய்கறி என்றா கூட அது இதயம் முதல் அந்த ரத்தோ வரைக்கு எல்லாத்துக்குமே போய் சேரு அந்த சக்திய எல்லாத்துக்குமே கொடுக்கற்து எல்லா காய்கறிம்தா அதே மாரி பீன்ஸ்ன்னு சொன்னோன்னா பீன்ஸ்ன்னு எல்லாருக்குமே தெரியு டாக்டரே சொல்லுவாங்க பீன்ஸ் சாப்பிடுங்க இதயோ ஆரோக்கியமா இருக்கு பச்சை நிறத்துல மறஞ்சிருக்கும் சத்துனா அந்த செல்வோனா பீன்ஸ்ன்னு கூட சொல்லா பீன்ஸ் வந்து சாதாரண காய்கறி போன்றதுல்ல அது வந்து உணவு சுவைய தரு ஒரு இயற்கையோட பரிசா தா இருக்கு சின்ன தோட்டத்துல பெரிய ஆரோக்யம் கொண்டதுனா இந்த பீன்ஸ்சு பச்ச ப சேல் நெறத்துக்கு அத பாக்கற்துக்கே அழகா இருக்கு உணவு தட்ல இருக்கறப்ப அந்த ஆரோக்கியத்துக்கு அடயாளமா அது தெரியு பலய காலச்சு அந்த வீட்டு சமயல்ல பீன்ஸ் சேத்த உணவு சுவயு சத்தயு சமமா குடுக்கு அது தா சொல்லுவாங்க அதேமாரி தக்காளி இல்லாம எந்த ஒரு கொழம்பு காயு வைக்கவே முடியாது எல்லாத்துக்குமே தக்காளி பச்ச மொளகாய் இந்த மாரி கருவேப்பிள்ள கொத்தமல்லி எல இது எல்லாருமே கண்டிப்பான தேவயான மொறயில இருக்கு சிவப்பு நெறத்துல சுவயு சத்து எல்லாமே சேந்தது இந்த தக்காளின் கூட சொல்லா தக்காளி ஒரு காய்கறி மட்டு இல்ல ஒவ்வொரு சமயலுக்கு உயிர் கொடுக்குற ஒரு சுவயோட ராஜாவா தா இருக்காங்க அவுங்க உணவோட நெறோ உடலுக்கு ஒரு ஆரோக்கியோ ஆலோ எல்லாமே இருக்கும் தக்காளியில சின்ன தக்காளி கூட உணவோட சுவய மாற்ற சக்தி கொண்டது நெறையா அதுல இருக்கு மண்ணின் மணத்தயு வளர்ச்சியு தக்காளிக்கு உடலும் சக்திக்கு நெறையாவே தரு இப்டி வெண்டக்கா நெறயாவே சொல்ட்டு போலா காய்கறிய பத்தி பேசணுனா ப்ரக்கோலி எல்லாருமே நம்ம சின்ன சின்ன ஒரு காய்கறிய சின்ன சின்ன தோட்டத்துலருந்து வந்தது நம்ம உடலுக்கு ஒரு பெரிய ஆரோக்கியத்த தருது இயற்கை குடுத்த எல்லாமே நம்முளுக்கு ஒரு வரப்பிரச சாதமாதா இருக்கு காய்கறி பழங்கள் கீரை வகைகள் எல்லாமே இயற்கையிலருந்து கெடைகறது இயற்கை முறைல நம்ம எடுத்துக்கிட்டோனா நம்ம உடலு ஆரோக்கியமா இருக்கு எந்தவித கெடுதலு கெடையாது இயற்கை முறைல எடுத்துகிட்டம்னா இப்ப உள்ள முறைகள்ல காய்கறிய கூட ரசாயனோ தெளிக்க ஆரம்பிச்ட்டாங்க எதுவு அது சீக்கரமா கெட்டு போயிறக்கூடாது அப்டின் ரசாயனோ கலந்து அது பழுது பாத்து அதே மாரி இந்த குளிர் சாதன பெட்டிகள்ல ரொம்ப நாள் வச்சு அப்படிதா இப்ப நம்ம சாப்ட்டுட்ருக்கோ அதனால கூட நெறயா நோய்கள் வர்றதுக்கு பெரிய காரணமா இருக்கு அதனால காய்கறிகள் கூட பழைய காலத்துலலா பாட்டிலா காய்கறிகள்லா இந்த குளிர்சாதன பெட்டி எல்லா அப்ப கெடையவே கெடையாது சும்மா காத்தோட்டமா வெச்சிருப்பாங்க தேவையான அளவுக் போய் தோட்டத்துல பறிச்சுட்டு வந்து இயற்கை முறையல சாப்புடுவாங்க அதனால உடல் ஆரோக்கியமா இருந்துச்சு இப்போ வெளிய வெளி நாம நாடுகள்லருந்து வருது வெளி மாநிலங்கள்ருந்து இங்க காய்கறி வர்றதுனால அத கூட ஒரு குளிர் சாதன பெட்டிகள்ல வெச்சு பல பலப்படுத்தி அது ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கிட்ட வந்து அது மேல ரசாயன தெளிச்சு அந்த மாரி ரசாயனத்தோட இப்ப காய்கறிகள் நெறையா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோ அதனால இப்ப ஒரு சில பேர் என்ன பண்ட்டாங்க வீட்லயே மாட்டி மாடி தோட்ட வீட்ல வெளிய சின்ன சின்ன எடங்கள்ல தோட்டம் போடறது அந்த மாரி மக்கள் ஆர்வமா கொண்டு வர ஆரம்பிப்பாங்க அதனால இப்போ நம்ம பழைய முறைய கொ திருப்பி கொண்டு வந்தோனா நம்மளுக்கு பின்னாடி உள்ள தலைமுறைகள் அழகா வாழலான்னு கூட சொல்லலா இப்படி காய்கறிகள் பத்தி நம்ம பேசனா நம்ம நெறையாவே பேசிட்டு போலா இத்துடன் இந்த உரையை முடிக்கிறேன் நன்றி